ஹலோ
ஆ வணக்கம் வணக்கம்
வணக்கம் நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
நல்லாருக்கே தோளி வீட்டுல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லாருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லா நல்லாருக்காங்க எல்லாரு நல்லாருக்காங்க தோளி சாப்பிட்டாச்சு பைய நானு அவரு எல்லாரு இட்லி ஊத்துனே எல்லா சாப்பிட்டாச்சு தோளி வயி பைய வேல நானும்ந்தா கிளம்பிட்டோம்
ம் ம் நாங்களு சாப்பிட்டோ தோளி இங்க
சாப்பிட்டீங்களா
ம் ம்
இன்னைக்கு என்ன தலைப்பு எத பத்தி பேசலா
சிறுதானியங்கள போட்டு நீங்க என்னென்ன வெரைட்டி செய்வீங்க தோளி
அதெல்லா நா செஞ்சது இல்ல தோளி
ஏன்னு புளி கொழம்பு வப்பாங்க பயர் போட்டு
இதுமாரியா அது தெரியு அது சிறுதானியனா நா வேற இந்த பயிரு வக அந்த மாரி நென்ச்சே அந்த தோச ஊத்தறது அதெல்லா சொல்லுவாங்க கேள்விப்பட்டுருக்க செஞ்சிருக் க்கே அது இப்ப ரொம்ப நாளாச்சு செய்யணு இனிமேலா அதெல்லா கொஞ்சோ சேத்துக்கணு தோழி சக்கர கூடி போச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால இந்த உணவு இதெல்லா கொஞ்ச ஏற் இது பயிர் வக இதெல்லா சேத்துக்கணு அதல்லா முன்னூத்தி பத்து இருக் கு அதனால கொஞ்சோ சேக்கணு தோழி எல்லா அது நா அடிக்கடி இந்த மொச் ச்சகொட்ட புளி கொழம்பு அப்பறோ இந்த கொண்டக்கடல போட்டு கொழம்பு பட்டாணி வச்சு குருமா இதெல்லா நா வாங்கி வச்சிருக்கே செஞ்சுட்டுதா இருக்கே அது நா நீங்க அது இயற்கை அந்த இது தானியோ எதுன்னு கேட்டோனா கொஞ்ச கொழம்பி ப்ப அதெல்லா வெப்ப போன வாரத்லே ரெண்டு மூண் நாள் அந்த கொழம்பு தா அது இப்ப இந்த வாரோ வேணான்னு புள்ளைங்க அவரு சொல்லிட்டாங்கன்ட்டு கொஞ்சோ வைக்காம இருக்கே சரி போன வாரோ அதுக்கு முந்தன வாரமு மொச்சக்கொட்ட கொழம்பு வச்சதுனால அது இப்ப வேணா மேன்னு சொல்லிட்டாங்க அது ஏதோ சாப்ட்டு அவுங்களுக்கு போரடிச்சிருச்சு போல வேற எதாவது செய்யணு
ஏ இந்த பச்சைப்பயிறு கருப்புளுந்து போட்டு தோச ஊத்துறாங்கல்ல மில்லட் தோசைன்னு சொல்ட்டு அந்த மார்
ஆமா அதா அதா இன்னிக் கூட அத ஊற வச்சுட்டு வந்தா கூட நைட்டு பண்ணிக்கலா இனிமேதா ஊற வைக்கணு வச்சா இல்லன்னா நைட்டு் ஊற வச்சு நாளைக்கு அரைச்சிக்க வேண்டிதா
ம் அந்த மாரி தோசைகள்ல்லா வந்து அ நல்லதே கால்சியம் சத்து அது இதுன்னு இருக்குல்ல அதுல
ஆ
அது மாரி எடுத்துக்கோங்க கேழ்வரகுல என்ன மாரி எடுத்துக் கிறிங்க
கேழ்வரகு வந்து எங்க சகோதரிங்க இருக்காங்க அவுங்க வந்து எனக்கு கூழா நா செய்ய மாட்டே செஞ்சதூ இல்ல கூழா எனக்கு செஞ்சு அவுங்க செய்யல வாரத்துல ரெண்டு நாள் அ சாப்டுவோ அவங்க எனக் குடுத்துருவாங்க சாப்டுவோ வீட்டுக்கு குடுத்து உடய்ல அத கொண்டாந்து வச்சுட்டு மறுநாள் காலைல்ல நல்லா போ ஜில்லுன்னு மோர்லயோ தயிர்லயோ நல்லா அத கலக்கி கொஞ்ச சின்ன வெங்காயத்த அத கட் பண்ணி போட் ட்டு உப்பு கொஞ்ச போட்டு் எதாவது தொட்டுக்க சுல்லுன்னு காரமா செஞ்சு வச்சுட் ட்டு அத தொட்டுக்கிட்டு சாப்ட்டுக்குவோ‌ மூணு பேருமே ஆளுக்கு ஒரு சொம்பு பெரிய சொம்புல பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு குடிப்போ மோர கலந்து குடுக்கறுனால
ம்
குளுகுளூன்னு அப்டி ஒரு இதாருக்கு அது வந்து எங்க வீட்ல அவுங்க அக்காவோ தங்கச்சியு செஞ்சு குடுக்கறதுனால நா எடுத்துட்டு வந்துட்டு அந்த மாரி சாப்ட்டுக்குவே எனக்கு நானே செய்யணுனா எனக் கொஞ்சோ கஷ்டமா இருக்குது அது அவுங்க செய்யலயே சேத்து செஞ்சிருவாங்க கொண்டு வந்துருவாங்க கேழ்வரகுல அது அப்றோ பாத்தீங்கன்னா புட்டு செய்றாங்க நா அது செஞ்சதுல்ல கடைல அந்த சந்தைங்கள்ல விக்கு அப்ப பாத்தீங்கன்னா கேழ்வரகு புட்டு கேட்டு வாங்கி சாப்ட்டுருக்கே செம்மையா இருக்கு நல்லா இருக்கு அது நமக்கு அந்த புட் டு அச்சு இதெல்லா இருக்காது ஆ சும்மா சாதாரணமா இட்லி சட்டில வச்சு செய்யலா அது எனக்கு அது கைப்பக்குவோ வரல கட்டி கட்டியா விழுந்ரு அது எனக்கு சரியா வரல அதனால நா அது செய்ய மாட்டே கடேல வாங்கி சாப்ட்டுருவே அது கேள்வெறகுல அப்பம் பாத்தீங்ன்னா கேழ்வெரகு ரொட்டி எங்க அம்மா செஞ்சு குடுப்பாங்க சின்ன பிள்ளைங்களா அது சாப்ட்ருக்கே ஆனா நா அத செஞ்சது இல்ல தோழி பாத்தீங்கன்னா காரமா செய்யணும்னா வர மிளகா ரெண்டு முருங்க கீர முடுஞ்சா ஒரு கருவேப்பிலய கூட அதுல கட் பண்ணி போடலா நாலு ஒடம்புக்கு நல்லது ஆமா முருங்ககீர ஆ ரெண்டு வரமிளகா கா எல்லாம் போட்டு அந்த மாவுளயே நல்லா நம்ம கெட்டியா பெசஞ்சு வெங்காயம் நீங்க எவளோ வெங்காயொ அதுல சேக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு ஃபஸ்ட் டு ரெண்டாவது ஒடம்புக்கு நல்லது அது ஏனா கேழ்வரகு ஹீட்டுங்கறதுனால நம்ம சின்ன வெங்காயத்த பொடியா கட் பண்ணி அ அதுலயே வரமிளகா போறதுன்னா போட்ல இல்லனா ப பச்ச மொளகா எதையோ ஒண்ணு கட் பண்ணி போட்டு அ முருங்க கீர கருவப்பில கூட சேத்துக்கலா ஆனா எல்லா கட் பண்ணீட்டு போட்டோம்னா அது கொஞ்சொ சின்ன எலையா வரேல சாப்டேல பிச்சு ஒதுக்கீல்லா வக்க மாட்டாங்க புள்ளைங்க சாப்ட்டா கூட எல்லா அப்டியே சாப்டுவாங்க முருங்கக்கீர அப்டியே போட்லா கருவப்பிலய சொல்றே போட்டு நம்ம கட் பண்ணி அத ரொட்டியா சுட்டு சாப்ட்டோம்ன்னா அந்த மாதிரி அது கார இது இதே இனிப்புல செய்யணும்னா வெள்ளத்த போட் டு அதுலயே ரெண்டு வரமிளகாயோ எதையாவது ஒன்ன கட் பண்ணி போட்டுட்டு ஆ முருங்ககீரயும் போட்டுட்டு சாப்ட்டு பாருங்க அது இனிப் பு இனிப்பு வகைய சார்ந்தது இது வந்து காரவது பிள்ளங்க எப்டி கேக்குதுங்ளோ அதுல ரெண்டு வெள்ளத்த போட்டா அது இனிப்பு ரொட் டி கேழ்வரகு ரொட்டி அடா மாரி இது காரம்னா இந்த மாதிரி அது நா செஞ்சிருக் கு அது எங்க கணவருக்கு ஒடம்பு ஹீட்டுங்கறனால அது வேணா எனக்கு புடிக்ல அது செய்யாதங்குறாரு நம்ம ஒரு ஆளுக்காக அத செய்யணுமானு அத அப்டியே வுட்டற்றது அதா மாவல்லா இருந்து அது வீணா போயி தூக்கி போட்ற மாரி ஆயி போச்சு சிக்குவாட அடுச்சு அது அதுனால தே வாங்குறத செய்யி செய்யிறத நம்ம வாங்குவோன்னு அதுனால கொஞ்ச நானே இது பண்ட்கே அவருக்கு ஹீட்டு சேறாதா ஆல்ரெடி அவருக்கு வந்து பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணதுனால அது பயப்புற்றாரு அதுனால சொல்லி அது அந்த கேழ்வரகல்லா ரொம்ப சேத்துக்க எப்பயாவது எ அக்கா தங்கச்சி செஞ்சு குடுத்தாங்கனா அந்த கூழ கொண்டாந்து குடுப்பேனா இதுல நம்மளே இவ்வளவு செஞ்சு இருந்தா ஹீட்டு ரொம்ப ஆய்டு திருப்பி பைல்ஸ் வந்தாலு ஒண்ணு பண்ண மு துன்ட்டாங்க அதுனால கொஞ்சோ அந்த அ ஹீட்டான ஐட்டம்லா கொஞ்சொ குறச்சுக்கறது அவருக்
இல்ல நீங்க அதுக்கு பதிலா கம்பு எடுத்துக்கலா கம்மங்கூழு
கம்பு அ அது எடுக்கலா அது நல்ல குளுர்ச்சி தானே கம்பு சோளோ இத எடுக்கலா கேள்வரகு மட்டுந்தா ஹீட்டு இது ரெண்டு நீங்க சொல்றது அது வந்து ரெண்டுமே கம்பல்லா ரொம்ப நல்லது
ஆமா கம்புலயே புட்டு செய்றாங்க கம்பு தோசை
அதா கம்பு தோச கம்மங்கூழு அதல்லா எங்க அப்பா காலத்துல உணவாவே சாப்ட்டோ தோழி இப்பல்லா பா பாத்தீங்கன்னா அது மெடிசனு மருந்துக்காக சாப்பிடற மாரி டயட் உணவு ஒடம்புக்கு சூட தணிக்கு அப்டிங்கிற மாரி அதாவது மெடிசனா அது வந்து இப்ப வந்துட்டு இருக்கு ரிட்டன் அந்த சாப்பிடறதெல்லா இப்ப அந்த மாரி கம்பல்சரி நீ இத சாப்பிடுங்க அத சாப்டுங்கற மாரி மருந்தா எடுத்துக்கற மாரி டயட்டுக்கு எடுத்துக்கற மாதிரி வந்துருச்சு இப்ப அத வந்து இப்ப இப்ப நல்லதுன்னுட்டு திரும்ப அந்த லைஃப்க்குள்ள நம்ம வர்றோ இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அப்போ அந்த இதுல பயிர் வகை ஆ விவசாயக்காறவங்க என்ன பண்ணாஙளோ அதெல்லா இப்ப முன்னாடி செஞ்சதெல்லா இப்ப நம்ம வந்து சாப்ட்டுட்டு இருப்போ அதாவது அப்டினா அது ஒரு வித்தியாசமா சாப்புறோ பெரிய தா கவனி அரிசி, குதிரவாளி அரிசி
அதுல எல்லாம் பாருங்க அல்வா செய்யறாங்க இப்பல்லா
ஆமா பாத்தீங்கன்னா அய்யய்யோ அன்னைக்குதா நமக்கு கைல வ ஃபோனு இருக்கு வளை தலங்கல்ல எடுத்தீங்கனா நீங்க என்ன சம்பந்தப்பட்ட பொருள போட்டு அதுல என்னா செய்யணுனு நெனைக்கறீங்களோ அந்த ரெசிபிய அப்டியே சொல்றான் அத பாத்துட்டு செய்ய போறோ அவ்ளதா அன்னைக்கெல்லா வந்து நமக்கு எதுவு செய்ய தெரில முடியல அது தெரியாதுனு சொல்றதுக்கே வேலை இல்ல இப்ப கவுனியரிசில என்ன செய்யலானு கேட்டீங்கன்னா அப்டியே வருது ஒவ்வொரு ரெசிதா ஆ எப்டியோ அத டேஸ்ட்டா நம்ம செஞ்சு உள்ள கொண்டு போறோ அவ்ளோதா கொழந்தைங்களுக்கு நல்லது நமக்கு நல்லது அதனால நம இன்னைக்கு கைலியே இருக்குது எல்லா போட்டு பாத்தா வ
நீங்க வந்து சுண்டல் வந்து புளிகொழம்பா நீங்க சாப்டறத விட ஆ வேக வெச்சு நீங்க ப ஆ ஆஃபிஸுக்கே கெளம்புறீங்கன்னு வெச்சுக்கோங்களே அத வேக வெச்சு காலைலயே எடுத்து ஒரு டப்பால போட்டு சாய்ந்தரமா போய் அத சாப்லாமே அது நல்லதுதா உங்களுக்கு ஆரோகியமா
என்னத
சுண்டல் கருப்பு சுண்டல் ஒரு நாளைக்கு வெள்ள சுண்டல் ஒரு நாளு தட்டப்பயிரு ஒரு நாளு இந்த மாரி உள்ளத நீங்க வேக வெச்சு கொண்டு போய்ட்டு அங்க உக்காந்து நீங்க சாப்ல்லா போயி எண்ணெ பலகாரமல்லா நீங்க சாப்டக் கூடாது இந்த மாரி உணவுகள எடு எடுத்துட்டு போயி நீங்க சாப்டுங்க கம்பெல்லா ஊற வெச்சு அந்த இதுக்கு மொள கட்டி இருக்குன்ல்ல அதெல்லா வந்து எடுத்துட்டு போயி நீங்க அங்க உக்காந்து சாப்ல்லா ஆஃபீஸ்ல
ம்
நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேங்க்கு போகைல அங்க உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க மத்தியான சாப்பாடே சாப்ட மாட்டிங்கிறாங்க பழங்கள எடுத்து வெச்சு சாப்ட்டுகிட்டு இருக்கறாங்க ம் ஏ பாவல்ல அவுங்களுக்கு வந்து து அந்த ஒடம்ப வந்து டயட்ல கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வராங்க அப்ப அந்த பழங்கள் வந்து பொ நம்மளுக்கு போது அப்படின்ட்டு அத சாப்டுட்டுகிட்டு இருந்தாங்க நா பாத்தே
ம்
அப்ப நீங்க அந்த மாரி ஃபாலோ பண்ணுங்க
அதானே நம்ம பட்னியாவே உக்காந்திருந்து அந்த வேல முடி
முருங்க கீர மட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொண்டுட்டு போயிட்டு
ம்
அத வந்து நீங்க மத்தியானமா எடுத்துக்கோங்க நா போறப் ப அந்த கேஷ்யர் பாத்தீங்கன்னா அந்த முருங்க கீர மட்டு சாப்டுட்டு மத்தியானோ உக்காந்துருக்கராங்க
அப்பா
ம் அதுக்கப்பறோ நாலு மணிக்கு டீ காப்பி குடிப்பாங்க போலருக்கு
நாங்க
அந்த மாரி அப்ப பழங்கள் பாத்திங்ன்னா ஒரு நாள் வெறு வாழப்பழோ மட்டு சாப்டுக்கிட்டு உக்காந்துருக்காங்க
ஆம் அவுங்க ஒண்ணு ஒன்றைக்குலா சாப்பறாங்க தோழி அதுக்கப்பறோ இந்த இதலய எடுத்துக்கறாங்க போலருக்கு சாப்பாட் டயத்துக்கு அதல்லா சாப்டுக்குறாங்க பாத் அப்றோமே ஒரு கரெக்டா ஒருத்தர் ஒரு மணிக்கு போவாரு ஒருத்தர் ஒன்றைக்கு போவாரு
ம்
கப்பறோ மத்தவங்களா போய் ரெண்டு ரெண்டரைக்குலா சாப்ட்டு வர்றாங்கல்ல கடைசியா அப்ரைசர்லா பாத்துருக்கே முடிச்சுட்டு எடையில அந்த மாரி நீங்க சொல்ற மாரி இரு வகையப்பா இரு வகையோ பழங்களோ இந்த மாரி சாப்ட்டுக்கிட்டு இருப்பாங்க போலருக்கு அஞ்சு மணிக்கு டாண்னு கெளம்பீறாங்க அதுவு வேலைக்கு தவுந்த மாதிரி தானே ஒர்க்கு எப்படி இருக்கோ அதுக்கு தவுந்தாப்புல இருக்காங்க
நீங்க அந்த கெழங்குலா எடுத்துட்டு போயிருனு சாயிந்தரத்துல அது மாரி உக்காந்து அத சாப்ட்டுக்கணு கெழங்கு
பலகாரோ வட பஜ்ஜின்னு சாப்படறதுக்கு நீங்க சொல்ற மாரி இது மாரி வேக வெச்சு எடுத்துட்டு போயிட்டா கூட உக்காந்து சாப்டர்லா போலருக்கு பயிர் வகையிலா ஆமா இனிமே அதா தோ தோழி செய்யணும்
ஆமா நா நறைய பேர பாக்குறே அத மாரிதா கொண்டுட்டு வராங்க சாப்பறாங்க
அதா அதா
இது மாரிலா கொஞ்ச பேரு தா எடுத்துக்கறாங்க எப்பயா போய் கடையில என்ன பலகாரோ அது இதுன்னு வாங்கி சாப்பறதுதா
அ
மத்தபடி கீர பழங்கள் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா வச்சுக்கிட்டு நீங்க உங்களுய கணவர் ரெண்டு பேரு அத சாப்டுங்க
ஆமா ஆமா ரெண்டு பேருக்குமே சக்கரை இருக்குது அதனா
ம் முருங்கக்கீர கெடைக்கற எடத்துல பரிச்சுட்டு வந்து வெச்சுக்கோங்க அத வந்து மறுநாளு செஞ்சு வவ் போய் அங்க வெச்சு சாப்பிடுங்க சாப்பாடா சாப்ட்டா கூடா சாப்படுறப்ப சாப்பட வேணா தனியா ஒரு டப்பால வெச்சுட்டு சாய்ந்தரத்துல அத மென்னு சாப்படறதுக்கு என்ன
அதானே
ம் ம் ம்
இந்த மாரி எடுத்துக்கலா நல்லதுதா தோழி
பட்டாணி ஒரு நாள் வேக வெச்சுக்கோங்க
அ
கொண்டக்கடல ஒரு நாளு பயிரு தட்டப்பயிரு இருக்குல்ல அது ஒரு நாளு இந்த மாரி ஒவ்வொரு ரு மில்லட்ஸ்ங்கலா ஒரு நாள் வேர்கடல இருக்கு பாத்தீங்களா பச்சையாவே விக்கிது இப்பு பெரிய பெரிய டி மார்ட்லல்லா அது ஒரு நாள் நீங்க வாங்கிட்டு வந்து வேக வச்சு கொண்டு போய்கணு அதுல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது சத்து கெடைக்கணுன்னா காய்கறி இருக்கு பாத்தீங்களா கேரட்டு வெங்காயோ
அதா செரிங்க தோழி மிக்க மகிழ்ச்சியி இன்றைக் ங்க வந்து தானிய வகை பயிர் வகையில நீங்க சொல்லி் குடுத்தீங்க அத நா இனிமே ஃபாலோ பண்ணிக்கிறே மிக்க மகிழ்ச்சி தோழி நன்றி